ஹலோ
ஹலோ கேக்குதா
கேக்குதா கேக்குது கேக்குது எனக்கு கேக்குது அங்க ஏதோ டவர் ப்ராப்ளம்னு நெனைக்கிறே உங்க சைடுல
ஆ எனக்கு கேக்குதுப்பா
ஆ எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே
ம் நா நல்லாருக்கே எல்லாரு நல்லாருக்காங்களா ஆமா பேசி நா கேக்கணு அத நீங்க தா பேசி ரொம்ப நாள் ஆகுது
கொஞ்ச வேல போயிட்டு இருக்குப்பா அதனால தா கால் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது
அப்டிங்களா என்ன என்ன வேல
வீடு கட்ற வேல தா ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல எடோ வச்சிருந்தோ
அப்டிங்களா எங்க
எங்க வீட்டுப் பக்கத்துல தா ஆமா எங்க வீட்டுக்காரு வாங்கிருந்தாரு
ம் ம் ம்
அது அப்டியே இருக்கு சரி வீட்டு வாடக குடுக்கறதுக்கே முடியல இப்ப இருக்கற வெலவாசில சேரி நம்ப ஒரு எவ்ளோவோ ம் கஷ்டமோ நஷ்டமோ சரி ஒரு லோ வட்டிக்கு வாங்கியாவது கட்டில்லா அப்டின்ற மாரி ஒரு வீட்ட லோன் வாங்குனோ
ஓகே
சேரி இப்போ கட்டி இப்போ தா முடிச்சோ அந்த வேலையிலேயே ஆ இப்பதா முடிஞ்சுது
அது பெரிய ப்ராசஸா இருக்கு மேங்க
முடிஞ்சுது என்ன ஒரு எட்டு மாச ஏழு மாச இருக்
ஆமா அது ரொம்ப இது இல்ல எல்லாருமே ஒர்க் பண்ணணு எல்லாருக்குமே வேலைய விட்டுட்டு பாக்கனு
ம் அது வேலைய காலையில போயிட்டு அங்க போய் பாக்குறதுக்கே சரியா இருக்கு
ஆமா
வீடும் பாத்துட்டு வீட்டு வேலை முடிச்சு அங்கய போய் பாத்துட்டு நம்ம பாக்கலன்னா ஒழுங்கா வேலை செய்ய மாட்டறாங்க ப்ப அதுக்காகவே நம்ம இது காசு
க்குனு
ம் காசு வாங்குறாங்களே நம்ம ஒழுங்கா வேலை செய்வோ அந்த மாதிரி இல்ல ஓபி அடிச் அடிச்சுட்டே இருக்குறாங்க
அந்த மாதிரி இருக்கு எப்டி காலைலேயே போயிடுவீங்களா இதுவா
ஆமா கான்ட்ராக்ட் தா காண்ட்ராக்ட்டா இருந்தாலு அவங்க சொல்ற டைமிங்க் சரியா முடிக்கறது இல்ல இல்ல இவ்வளவு செலவு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அந்த சிமெண்ட் வேலை சிமெண்ட் மண்ணு ஜல்லிக்க அது அது வேல ஏறி சி இந்த விலை ஏறிடுச்சுன்னு சொல்றாங்க அதனால சொல்றது ஒண்ணு அடுத்தது நம்ம இப்போ இருபது லட்சம் நம்ம சொல்றோம்னா அத விட தாண்டிதா ஆவுது அதுக்குள்ள முடிக்கலா ஆனா முடிய மாட்டேங்குது
எவ்வளோ ஆகி இருக்கு உங்களுக்கு
என்னப்பா
வீடு கட்டி முடிக்க எவ்ளோ ஆகி இருக்கு
ஆ இருபத்தஞ்சு ஆயிடுச்சுப்பா
இருபத்தஞ்சு ஆயிடுச்சா ஏன்னா அது வந்துருங்க ஸ்டார்டிங் சொல்றது ஒரு விலையா
ஆமா நாங்க என்ன ஒரு பதினஞ்சு பதினெட்டுக்குள்ள முடிஞ்சிரு பதினெட்டு பதினெட்டு பதினஞ்சு பதினெட்டுக்குள்ள முடியும்ன்னு பாத்தா இல்ல எங்கேயோ நாங்க போட்ட இது வந்து பதினெட்டு இரு சேரி அதிகபட்ச இருபது ஆகும்ன்னு பாத்தா எங்க இருபத்தஞ்சு வந்து நிக் கீது என்ன பண்றது கல்யாணத்துல குடுத்த நகையெல்லா வித்துட்டோ இப்ப என்ன பண்றது நம்ம வந்து இதுக்கெல்லா அழஞ்சிட்டு இருக்க முடியல லோன்னாலு ஒரு அலவு தா குடுப்பாங்கல்லயா
லோன் வந்து நமக்கு ஆமா அது கரெக்ட்டா முழு இதா கொடுக்க மாட்டாங்க
ஆ ஒரு ஒருஅளவு தா குடுப்பாங்க நம்ம இந்த இவ்ளவு இடத்த த்துக்கு இவ்வளவுதா ஆகு அப்டின்ற மாதிரி அவங்க குடுக்குறாங்க அது எங்க அதுக்குள்ள முடி
ஆனா பரவாயில்ல இப்போதைக்கு வந்து நமக்கு ஒரு சொந்த வீடு வேணு இல்லையா சொந்த வீடு இருந்தா எத்தனை வருஷமா போயிட்டு வாடகை வீட்லயே இருக்க முடியு
ம் வாடகை காட்டுறதுக்கே முடியலப்பா அந்த வேற வருஷத்துக்கு வருஷத்துக்கு வில ஏத்திறாங்க வாடக குடுத்துட்டுலா இருக் க்க முடியல சின்னதோ பெருசோ நம்மளுக்குன்னு ஒண்ணு இருக்குன்றது நாள போய் கட்டிட்டோ
எப்படியு ஆயிர ரூபா ஏத்திடுறாங்கல்ல
ஆமா ஆமா ஆமா
அதுல வேற அந்த தண்ணி காசு தண்ணி
ஆமா தண்ணி மொர வாசல்ன்றாங்க தண்ணின்றாங்க கரண்ட்டு பில்லு வேற ஏறின் போது
மாவ் ஆட்டிட்டு போயிட்டோனா அது நம்ம வீடு என்னா சொல்றீங்க
ம்
இருந்துட்டு நம்ம நிம்மதியா இருந்துட்டு போயிர்லா இந்த பேச்சு இருக்காது நிம்மதியா இருந்துட்டு போயிர்லா
ஆமா வாடக வீட்ல அந்த இது ஆணி அடிக் கூடாது பசங்க கிறுக்க கூடாதுன்றாங்க
கட்டிட்டீங்ளா எத்தன ரூமு
ஆ ரெண்டு ரூமு ஒரு ஹாலு கிச்சன்னு பாத்ரூமு நார்மலா இருக்கற மாரிதா நாலு பேர் அஞ்சு பேர் இருக்க ஆ மொட்ட மாடி ஆமா மொ ட்ட மாடி நம்ம கீழ மட்டு கட்டிருக்கோ மேல இல்ல கீழ கட் ரத்துக்குகே இவ்ளோ ஆய்டுச்சே
ஆமா
ம் இப்போ வந்து தண்ணி வேற தண்ணி மழ வந்தா
டாய்லெட்டு தானே வக்கிறாங்க உள்ள
ஆமாமா அதுதா வச்சோ ஏன்னா பெரியங்ளு இருக்காங்க இல்லையா வீ ட்ல வயசானவங்க அவுங்ளால அவுங்ளு வந்து போற மாதிரினா ஒரு ஒரு பாத்ரூம் ஆமா அவுங்ளால கீழ உக்கார மாரி இல்ல அதனால எல்லாருக்குமே இருக்கிற மாரியே இப்டே வெஸ்டர்ன்லே கட்டிட்டோ
பரவால்ல பரவா அது நல்லதுதா ஏன்னா இப்போ அவுங்ளுக்கு வயசானவுங்களுக் லா இப்ப சின்ன பசங்கள இருந்த இந்தியன் டாய்லெட்லே யூஸ் பண்ணிப்போ வயசானவங்களுக்கு கொஞ்ச கஷ்ட தானே இன்னு நல்லதுதா
ம் அதா கட்டி முடிச்ட்டோ அடுத்த வ அடுத்த வாரந்தா கிரகப்பிரவேசம் வெக்கலான்ட்டுருக்கோ இல்லல்ல அடுத்த வாரந்தா கிரகப்ப பிரவேசம் வக்கலான்ட்ருக்கோ ஆமா ம் குடும்பத்தோட கூப்டுவே வந்துர்ணு நீங்
கண்டிப்பா வரோ கண்டிப்பா வரோ
ம் செரிப்பா அப்றோ என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஆ எல்லாமே எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்னு கொஞ்ச சின்ன வேல அந்த கேட்டு கீட் டு அந்த கொஞ்ச வேல இருக்கு ஆமா அதுவு கொஞ்சலைட்ட தா ரொம்ப வேலலா இல்ல முடிஞ்சிருச் சு ஒரு என்னா இன்னு ஒரு ரெண்ட் நாள் மூண் நாள் வேல இருக்கு அவ்ளதா
ஆமா அது பெரிய விஷ்யோங்க ஆனா அது கொஞ்ச அழுப்பாதா இருக்கு ஏன்னா போயிட்டு போயிட்டு பாத்துட்டு வர்ணு இல்லையா கொஞ்ச அலுப்பாதா இருக்கு அதா ரெஸ்ட் எடுங்க
எங்க இது எப்போ வேல முடியுன் இருக்கு முடிஞ்சா நம்ம போய் அங்க உட்காந்துட்டோனா அந்த ஸ்கூல் பசங்ளுக் வர கூல் தெறந்துரு இல்லியா அதுக்குள்ள முடிச்சிட்டு அங்க போயலான்ருக்கோ நாங்க
த்தா கொஞ்சோ உங்களுக்கு ஃப்ரீயாயிடு
ம்
பரவாயில்லங் பக்கத்திலியே எதாவது பிஸ்னஸ் மாதிரி செட் பண்ணிக்கோங்க பக்கத்துலே எதாவது பிஸ்னஸ் மாரி செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சோ உங்களுக்கு ஈஸியா இருக்குல்ல
ஆமா எப்டி இருக்குன்னு பாக்கலா ஏன்னா எக்ஸ் பீரியன்ஸ் இல்ல இப்பதா புதுசா பண்ணு ப்டின்னா கொஞ்சோ கையிலியு காசு வைக்கணு
தெரிஞ்சு தொழில் தாங்க எடுத்து பண்ணமுடியு நம்ம ஆ கால காலமா எதாவது தொழில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த மாரி தொழில்தா இப்பெல்லா எடுத்து பண்ண முடியுது புதுசா போயி நம்ம முதலீடு போட்டு பண்ணறது கொஞ்சோ ரிஸ்காதா இருக்கு
ம் கையு காசு வச்சிட்டுதாப்பா பண்ணனு எங்க இப்ப பே இப்ப நம்ப ஸ்டார்ட் பண்றோ அப்பிடினாலே கொஞ்சோ யா வரவு இருக்கு இல்ல கொஞ்சோ போற மாறியு இருக்கு
இன்னொன்னு நெறைய வந்து தொழில் சுய தொழில்ன்றாங்க நெறைய வந்து இன்வெஸ்மென்ட் வாங்கிட்டு ஏமாத் திறாங்க இல்லையா ஓ அதெல்லா நம்ம பாத்துதா பண்றதா இருக்கு எதுவு நம்பி ஃபஸ்ட் எறங்க முடியல நல்லா விசாரிச் ச்சிட்டு தா நம்ம பண்ண முடியுது எறங்கி அது மாதிரியு பாத்துக்கோங் இல்ல இல்ல எங்க தொழிலு இப்பதைக்கு பண்ணல
பண்ற‌ ஐ
ஐடியா இருக்கு ஆமா ஐடியா இருக்கு ஆனா நமக்கு வந்து முதலீடு போட்டுட்டு ஏமாந்துருவோமோன்னு கொஞ்சோ பயமாவு இருக்கு கொஞ்ச நம்ம வந்து ஃபஸ்ட் அதுக்கு கஞ்ச தைரியமா இருக்கணு பயப்படக்கூடாது லாஸ் ஆனாலு பரவாயில்ல ஆ நம்ம வந்து திருப்பி இது பண்ணிக்கலான்ற மைண்ட் செட் வரணு இல்லையா அப்டி வரும்போதுதா நம்மளால ஒன்னு எறங்க முடியு இப்பதைக்கு அவ்ளோ முதலீடு போட்டு பண்ற அளவுக்கு இல்லங்க பிசினஸ்லா
உங்க வீட்டுக்காரு பிசினஸ்தா பண்றாரா
இல்ல இல்ல அவரு தனியார் இதுலதா ‌ஒர்க் வேல பாக்குறாரு ஆனா ஐடியா இருக்கு பாப்போ சொல்றே நானு கூடிய சீக்கிரத்துல எதாவது ஸ்டார்ட் பண்ணோன்னா சொல்றே கூப்படறே வாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னாஸ் நம்ளுக்கு தெரிஞ்சவங் கூட சேந்து பண்ணா கூட கொஞ்ச நல்லா இருக்
அது வேஸ்ட்டுங்க அது இப்ப நம்ம பார்ட்னருன்னு எடுத்துக்கிட்டோனா இன்னிக்கு போல ஒரு நாள் போல இருக்காதுல்ல எதாவது மனக்கசப்பு வரலா சண்டவரலா எப்பமே நம்ம தனியா எடுத்து பண்றதுதா பெஸ்டுன்னு நெனைக்கிறே நானு ஓ இன்னிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிறோ பிஃப்டி பிஃப்டி முதலீடு போட்டு ஸ்டார்ட் பண்ணிறனு வைங்க நாள பின்ன எதாவது ஆ மனக்கசப்பு வந்துச்சின்னா அதுக்காக
ஆமா ஆமா இத்தன் நாள் பழகிட்டு இந்த மாரி
ல் நம்ம என்னிக்குமே நம்ம ஆ இது தொழிலுன்னு ஒன்னு பண்றோனா நம்ம சுயமாவே பண்ணிட்லா தனியா நின்னு அதா யோசிக்கிறோ கட மாறி வச்சிர்ந்தோ கட மாரி வச்சுட்டோனா கொஞ்ச ஈஸியா நா குட போய் பாத்துபேல எனக்கு ஃப்ரீ டைம்ல பசங்ள ஸ்கூலுக்குலா அனுப்பிட்டு நா கூட போய் ஒக்கார்லா கொஞ்ச நேர நா கூட பாத்துக்கலா சோ அதால கட மாரிதா வெய்க்கணுன்டு இருக்கோ
அப்ப கூடிய சீக்கிரோ கட தெற தெறப்பு விழா இருக்கு
சீக்கிர தெறப் உள்ள நீங்க எப்டி கிரக பிரவேசத்துக்கு இன்வைட் பண்ற மாரி நாங்களு இன்வைட் பண்ணுவோ சொல்றே நானு வந்துருங்க
சேரி ஆ
அப்றோ எப்பிடி போகுது லைஃப் எல்லா
போயிட்ருக்குங்க ஏதோ போகுது ஒங்ளுக்கு எப்டி இருக்கு
ம் நல் எல்லாமே நல்லா போகுது பசங்கலா என்னா பண்றாங்க எப்டி இருக்காங்க
ம் எல்லாரு வீட்ல நல்லா இருக்காங்க ஒங்ளுக்கு ஒரு பைய தானே
புரியல
ஒங்களுக்கு ஒரே பைய தானே
ஆமா ஆமா ஒரே பைய தா இப்ப ஸ்கூல் சேக்க போறோ
ஆ இப்பதா நாலு வயசு
ஆமா இப்பதா நாலு மூனே முக்கால் ஸ்கூல் சேக்கறதுக்கு வந்து இப்போ இஓபன் ஆகுதுல ஸ்கூலு சோ அது க்காக இப்ப பாத்துட்ருக்கோ நம்ம ஸ்கூல்ல போய் எல்லாமே ஃபீஸ்லா கட்டியாச்சி பீக்கு புக்ஸு நோட்ஸு எல்லாமே குடுத்துட்டாங்க நம்ம சேத் ஆ வீட்டு பக்கத்துலயேதா ஸ்கூல எங்க தூரமா போட பயமா இருக்குங்க இப்பெல்லா வேன்லலா வந்து இருக்கு தூரமாவு கொஞ்சோ ஆனா என்ன நம்ம ஆட்டோல இல்ல வேன்ல தா அனுபுற மாரி இருக்கு அதால இப்பதைக்கு வேணா ரொம்ப சின்னதா இருக்காங்க அதால இப்பதைக்கு வேணா இப்ப கண்ணு முன்னாடியே நம்ம போட்டுட்டு அதுக்கப்றோ கொஞ்ச வளந்துட்டா கூட நம்ம வந்து மாத்திக்கலா இன்னொன்னு வந்து நம்ம சாப் பாடுலா நம்மதா ஊட்ற மாரி இருப்போ தூரமா சேத்து விட்டுட்டா அது போயிட்டு வந்து ட்டு அவுங்களுக்கு கொஞ்சோ வந்து ரொம்ப அலச்சலா இருக்கா மாரி இருக்கு எங்ளா எங்க ஏஜுலயே அதால தா கொஞ்ச வந்து கிட்டயே போட்டுக்கலா நா தா போய் ஊட்டி விட்ற மாரி இருக்கு சாப்பாடெல்லா எடுத்திட்டு போயி ஹலோ
இருந்தா தா பசங்கள
அம்மா அம் ஆ இப்பெல்லா அப்டிதா போயி இன்னொன்னு துரு துருனு இருப்பாங்கல்ல
ஆ ரொம்ப வால்தணம் பண்றாங்க இப்ப இருக்கிற பசங்க
சரி பாருங்க பாருங்க லைஃப் பாருங்க நான் ஏதாவதுன்னா உங்களுக் கால் பண்றே நீங்க இன்வைட் பண்றப்ப சொல்லுங்க ஓகேங்களா
ம் ஓகேப்பா பாய்பா